ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாயிருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க
ஆ ஈவினிங் ஆச்சு இன்னக்கி ஃப்ரீங்களா நீங்க
ஆ ஃப்ரீதாங்க
ஆ சொல்லுங்க
என்னங்க அப்புறோ ஃபேமிலியெல்லா எப்டி இருக்காங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க என்ன ஃபேமிலி எல்லா அதா ரிலேஷன் எல்லா இப்ப நா எங்க ஊர்ல இருக்கிற நானே இப்ப என் இப்ப என் ஃபேமிலி பத்தி பாத்தீங்கன்னா இப்ப என் ஊர்ல நானு அப்புறோம் அம்மா அப்பா தவறிட்டாரு அம்மா
ம்
அவர் தம்பி இத்த இதனால வந்து தர்மபுரி டிஸ்டிட்ல இருந்தாரு அப்புறோ இப்போ அப்பா இறந்ததுக்கப்புறோ அப்புறோ இங்க வந்து வீடு பாத்துட்டு அ இங்கியே அது அவ் அவரு ஒய்ஃப்பு ரெண்டு ஒரு கொ பொண்ணு ஒரு பையன் இங்க ஸ்கூல்லியே லோக்கலைஸ் அங்கியே ஒரு க்கா ஸ்கூல் பரிட்ச எழுதிட்டு இங்க ஒர்க் பண்ணிட்ருக்காரு
ம் சேரி சேரி செரி
நானு அம்மாவு தனியா இருக்கோ நானு அம்மா அப்புறோ அம்மாவோட அண்ணன் மாமா அ எங்க பாட்டிக்கு பாத்தீங்கன்னா அ அ தாத்தா ரொம்ப வர்சத்துக்கு முன்னாடியே தவறிட்டாரு அதாது அண்ணாச்சி நா கொழந்தை இப்ப நா பொறக்காத முன்னாடியே அதாது எங்க அம்மாலா சின்னதா இருக் க்கும்போதே அவுங்க அப்பா அது அப்பா தவறிட்டாரு அதா என் தாத்தா அவுங்க பாட்டி எல்லா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்பறோ எங்க மாமா கொஞ்சோ இதானதுக்கப்பறோ கொஞ்சோ பெருசானதுக்கப்பறோ அதுக்கப்பறோ அவரு ஒர்க் பண்ணி எல்லா அவரு பாத்துக்கிட்டாரு எங்க சைடுல அப்பறோ இந்த எங்கது பாத்தீங்கன்னா அஞ்சு பொண்ணுக பாட்டிக்கு ரெண்டு பசங்க அதுல பாத்தீங்கன்னா பெ பெரியவங்க பேரு பெரியவங்கதா அக்கா ஒரு பெரிம்மா அப்பறோ ரெண்டாது இன்னொரு பெரிம்மா அப்பறோ மூணாது எங்க அம்மா அப்பறோ நாலாவது ஆ ஃபர்ஸ்ட்டு பேசுனது பெரிம்மா ரெண்டாவது ஒரு மாமா ஆ அப்பறோ மூணாவது இன்னொரு பெரியம்மா நாலாவது எங்கம்மா
எங்க அம்மா
அப்பறோ அஞ்சாது பாத்தீங்கன்னா ஆ அம்பதஞ்சிச்சி அஞ்சு ஆறு சித்தி அப்பறோ கடசில ஒரு தம்பி மொத்தமா ஏழு பேரு நா இப்ப பாத்தீங்கன்னா மா மாமாவுக்கு அவுங்க அத்த கொழந்தைகள்லா இப்டி எங்க ஊர்ல இருக்குறாங்க அங்கதா முதல்ல இருந்தாங்க ப பாத்தப்ப பல்லட பக்கோ அவன் ஊரு அப்பறோ க அங்க இருந்தாங்க அப்பறந்தா ப அது ரொம்ப கொஞ்சோ அவுட்ருங் கதிங்கப்ற செரி வே அப்ப பேமிலி கூடவே இருக்கலா அப்டின் சொல்லிட்டு ரிலேஷன் கூட இருக்கலான்ட்டு அப்பறோ கொழந்திகள ஸ்டுப்ட்டு இங்க வந்து இப்டி ஸ்கூல்ல சேத்துட்டு மாமா வந் து செட்ல் ஆயிட்டாரு அப்பறோ சித்தி அவருக்கு ஒரே ஒரு பைய அவுங்குளுக்கு அவுங்க வந்து அவினாஷ் சைட்ல அவரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு சித்தப்பா இப்ப ரிட்டைட் ஆயிட்டாங்க ஒரு ஆ ஒரு ஆறு வர்ஷோ இருக்கோ அவுரு அங்க அவங்க அங்கயே வீடு கட்டி அங்கியே செட்லாயிட்டா
செர் செரி
அப்பறோ கடைசில அப்பறோ மாமாவுக்கு பெரிய மாமாவுக்கு அதாவ்து ரெண்டாவது அங்க அது தெரியுமா அப்புற மாமான்ட்டு அவுங்ளுக்கு அவருக் பாத்தீங்ன்னா கல்யாணமாகால கல்யாண பண்ணிக்ல அவுரு அப்டி விட்டுட்டாரு அதுலந்து இப்ப வரைக்கு பேச்சுலரவே இருக்காரு அதனால எங்க வீட் ட்ல அவரு எங்க வீட்ல இருப்பாரு இல்னா பெரிமா இன்னொரு பெரிமா வீட்ல இருப்பாரு அவரு எதாவ்து வேல செய்லாம் பாத்துட்டே அவர் பாட்னு இருப்பாரு அவரு பாத்துட்டு அவரு கம்மு கம்முன் வீட்லியே தா இருப்பாரு
இப்ப நீங்க வேலலா எங்க ஃபேமிலியோட தா இருக்கீங்ளா இல்ல தனியா இருக்கீங்ளா
நா ஃபேமிலியோட தா இருக்க நா இது வந்து பிளான்னே இப்ப அம்மா அப்பா எறந்ததுக்கப் அப்புறம் பாத்தீங்ன்னா அம்மா கூட வந்திருக்க அதுக்கு தா ப்ரோ இங்கிருந்து பக்கத்ல ஒய்ஃப்பு ஊருக்கு இருவத்து முப்பது கிலோமீ்ட்ரு கொழந்தைகளா அங்க படிக்குது ஒரு கொழந்த ரெண்டு வய்சுதாச்சு ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஸ்கூல்ல படிக்குது அதனால அங்க ஸ்கூல்லே சேத்திக்கின்னு அங்க இருக்குங்க அதிக் ஓய்ஃப்பு அவுங்க அப் அவுங்க அப்பா அம்மா வீ்ட்ல இருந்து பாத்துக்கறாங்க நா அப்டியே பாத் ரெண் நாள்க்கு கொருவ மூண் நாள்க்கு கொருவ வாரத்துக் ஒரு நாள் போய் பாத்துட்டு அவுங் கூட ஒண்ணா ஒன்டே இருந்துட்டு வருவ
சேரி செரிங்க
அப்டியே போய்ட்டுருக்க வீட்டுக்கு போற
அண்ணா சின்ன வயசுலிருந்து பெரிய வயசு வரைக்கு ஃபேமில இருக்கிற எல்லார் கூட இருந்தா நல்லா ஹேப் பியா நல்லா ஜாலியா இருக்லா என்னங்க
சேர்
அப்பா அம்மா எல்லாரும் கூட இருந்த ஒரு சப்போர்ட்டா இருக்கும் எல்லாச்சியு ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும் அ
கண்டிப்பா
அ நம்ம ஃபீலிங்ஸும் ஒரு ஷேர் பண்ற கூட ஒரு அம்மா அப்பா யாராச்சும் இருந்தா கூட ஒரு அண்ணா இல்ல தங்காச்சி இருந்தாங்ன்னா எல்லாத்தையுமே ஈஸியா ஷேர் பண்ணிக்கில்லா ஆ இப்ப ஆனா இப்ப மாடன் லைஃப்ல வந்து எல்லாருமே ரொம்ப பிஸ் ஸியா இருக்காங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல்லா இப்ப முந்தி மாரில்லா இப்போ கெடயாது ரொம்ப டையம்ங்கிறது வந்து ஃபேமிலிக்கு ஒரு ஆக்டிவ் இப்ப கால்ல ஒர்க்குக்கு போயிட்டாலும் நைட் வந்தாலும் கொஞ்ச நேரம் தா ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும் அ ம் சாப்புற டைம்ல கூட எல்லாம் இப்ப மொபைல் தா பாக்குறாங்க ரொம்ப எதுவும்
ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஆ எதுவும் ஷேர் பண்றது கூட முடியாது அ இப்ப ஊர்ல இருந்தா இப்ப ஃபேமிலி நம்ம கூட இருக்குன் வச்சுக்கோங்களே அதே ஒரு பெரிய சக்சஸ் தா கடைசி வர அ இப்ப நம்ம எவ்ளோவ் பெரிய ஒரு எடத்துக்கு எவ்ளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனாலுமே வந்து கூட ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன் வச்சிக்கோங்ளே இது ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியம் வேற அ அதேதா எதாச்சும் இப்ப ஒரு கஷ்டம்ன்னா கூட நமக்கு எதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சப் போர்ட் பண்ணுவாங்க முக்கியமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டோ இப்ப சொந்த ஊர்ல இருக்கான் வச்சுக்கோங்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலுமே வந்து ப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏதாவது ஒண்ண இந்த மாதிரி போய் உரிமையா கேட்கலா அவன் நல்லா ஒரு ஐடியா குடுப்பாங்க ஏதோ என்ன ஒரு சப்போர்ட்னாலு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட பண்ணுவாங்க அப்டிதான எனக்கு ஃபேமிலில மூணு பேரு தா நானே ஒரு லேட் ஃபான் சைல்டு தா அப்டிங்கும் போது ஆ இப்ப நா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே எனக்கு கொஞ்சோ ஹெல்த் இஸ்யூ ஆக்சிடென் ஆயி ச்சு அதுலந்து ஒர்க் கண்டினியூ பண்ண முடில திருப்பி ரெக்கவராயி நா போன எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகி ஒரு ஒண்யர் வந்து வீட்லயே இருந்துட்டாங்க எங்க அம்மா பாத்துக ஆள் கெடையாது நா ஒரே ஒரு பையதானா அப்டிங் போது நா மட்டும் தா எல்லாத்துமே பாத்துக்கிற மாரி ஆயிச்சு அதனால வேலைய வுட்டே எல்லாமே வுட்டுட்டே ஆனா சப்போர்ட் பண்றக்குனு பாத்தா ஃபேமிலில இருக்காங்க ஆனா ஒரு ஒருத்தவங்ளுக் ஒரு ஒரு வேல இருக்கு யாருமே கூட இல்ல ஃபுல்லாவே நா மட்டும்தா நானு எங்கப்பா மட்டுதா எல்லாமே பண்ணணு சொல்லலா ஈஸியா சொல்லலா எல்லாமே பண்ணுனு ஆனா ஹாஸ்பிட்டலயே ஒரு ஃபோர் மந்த்ஸ் போய்டுச்சி காலைல இருந்து நைட் வர ஹாஸ்பிட்டல்ல தா இருக்கணு சாப்பாடு செய்யணு வெளில வாங்கிட் வரணு ம் மூணு வேளையு செய்யணு டிரஸ் அலசணு எங்க அம்மா ஹாஸ் ரெஸ்ட் ரூம் போனா கூட கூட்டு போயி பாத் பண்ண வைக்கணு எல்லாமே பண்ணனு அப்டிங் போது ரொம்ப கஷ்டோ
கஷ்டந்தா
ஆ சொல்ல ஃபேமலி நா சொல்றே ஃபர்ஸ்ட் ஃபேம்லிலருந்து எல்லா கூட பாத்துப்பாங்க அப்டின்னு நா நென ச்சே ஆனா அப்டி யாருமே கூடதா ஒன்னு வந்து எதுமே பண்ணல எல்லாருமே சும்மாதா ஒரு பேச்சுக்கு வேணா நம்ம சொல்றோ கூட இருந்தா நல்லா பா்த்துப்பாங்க அப்டி இப்டின்னு கூட ஒருத்தவங்க இருந்திருந் ஆ ஓகேவா இருந்திருக்கு இல்ல அப்டிங்கும்போது ரொம்ப கஷ்டங்க யாரையு ஏ நம்ம கூடாதா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன
கண்டிப்பா இப்ப ஏ இதுலயே பாத்தே ஏ ஃபேமிலி இன்னா சொல்லுங் ஏ ஃபேம்மிலில பாத் தீங்கனா எதோ சொன்னே இ அஞ்சு பொண்ணு பார்டிக்கு ரெண்டு பசங்கன்ட்டு ஆனா பாத்தே ஏன்னா ஏதாவ் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு விருந்து ஒரு கல்யாணோ லா வருவாங்க அப்டியே வ தடல் புடல்லா எல்லா பண்ணுவாங்க பேசுவாங்க எல்லா பண்ணுவங்க அப்டியே நமக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஹெல்ப் இது பண்வாங் ஆனா பாத்தா இப்ப எங்க அப்பா கடைசியா தவர்னப்போ இறந்தப்ப பாத்தீங்கனா ஹ ம முந்தினா நாள் வந்து ஒரு ஹாஸ் ப்பிடல்ல அட்மிட் பண்ணிகிறோ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல அவதா அவங்ளே சொல்ட்டாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடியாதுங்க ஃபைவ் பர்சன்டேஜ நீ வைங்க பாக்கலா அப்டின்னா அடுத்த நாள் வரைக்கு அத ரிலேஷன் அப்பதா ஒரு ரெண்டு ரிலேஷன் மட்டு தா வந்திருக்காங்க வந்து அவங்க ரொம்ப கேஷுவலா இருக்காங்க அப்டியே ஒன்னு பெருசா இல்ல அம்மாவோட கூட பொறந்த அக்கா தங்கச்சி தங்கச்சிக் மட்டு ஒரு மூனுபேர் வந்தாங்க அவங்க அழுதுட் இருந்தாங்க அப்புறோ அம்மா அப்பறோ கால்ல நாங்க சேர் பாக்க முடியாதுனு தெரிஞ்சிச்சு எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்ப ஜி ஹச் கு கொண்டு வந்ட்டோ அன்னைக் நைட்டு அந்த நைட் வரைக்கு இந்தாரு அப்புறோ நைட்டு ஒரு ஒன் பாட்டி அந்த மாரி இறந்துட்டாரு டூ ஓ கிளாகே டாக்டர் சொன்னாங்க அப்புறோ வந்து வெளியே சொன்னே பட் நா முழிச்சட்டு இருந்து கால்ல பாத்தா டயர்ல தூங்கிட்டாங்க நா முழிச்சிட்டே உக்காண்டு இருந்தே அப்பறோ போய் பாத்துட்டு எல்லாத்தையு எடுத்து அப் பாத்தீங்ன்னா ப் அ இவ்ளோ இவ்ளோ சொந்தக்காரங் இருக்காங்க ஆனா அங்க அங்க என்ன நடந்துச்சுனா காலையில பாத்தி நா எ தம்பி அப்பறோ இன்னொருத்தர் இருக்காரு அ எங்க சித்தியோட பைய்ய மூணு பேரு தா இருக்கோ அப்ப அது போனா டாக்ட்ரு போ பாத்தே அவரு என்ன சொல்றாரு இந்த மாரிங்க ஒன்னு பண்ண முடில இறந்துட்டாரு ஆ பாப்ப பா பாத்தே அப்பறோ போம்போது பாத்துட்டே அ வயிறுலா உள்ளாற போயிருந்து சேரி பாத்துட்டே பாத்டே அவ்ர போனே போயிட்டு அப்புறோ அது அந் அந்த பாடி இட்டு போரக்கு வந்தாரு அங்கருந்து மார்ச்சிரிக் கொண்டு போறக்கு எமர்ஜென்சி அவருக் கை இல்ல அப்ப செரி நானே எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு நானே எல்லா தூக்கிட் போய் வெச்சு நானு தம்பி பின்னாடி என் தம்பி இன்னொருத்தர் அவரு தம்பி தா எனக்கு சா சித்தி பைய்ய நானே இழுக்கரே நீங்க இழுக்க வேணா நானே இழுத்துட்டுபோறேன் சொல்ட்டு அப்பறோ அந்த ஸ்டெச்சர்ல வெச்சி இழுத்துட்டுபோனா மார்ச்சுவரி வரைக் அது ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரு டோல்கேட் வரு சந் சந்தா போய் போணு அது ஒரு ம
அதாங்க ஒரு கெட்டது நடக்கும் போதுதாங்க எல்லாத்தோடைய சுயரூபோ எல்லாமே தெரியு கூட தா இருப்பாங்க அவ்ளோ இதெல்லா பண்ணிருப்போ
அவக யாருமே இல்ல சுத்தி அண்ணே அ அம் ம மாமங் கெடையாது அம்மா லேடிசு ரெண்டு பேர் இருக்காய்ங்க எவ்வனு பெரியப்பா சித்தப்பா எவணு கூடயில்ல அத்ல்லா ஒரு லெவலயுமே அப்டியே விட்டுபோட்டு போயிட்டாங்க அப்பறோ சேரின்ட்டு இங்க வந்து அப்பறோ நடந்த பண்ண வேண்டிய சடங்குகெல்லா பண்ணா அதுலயே என்னல்லா பிரச்சன எல்லா பண்றாங்க தெரியுங்க்ளா இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்டு மூண் நாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறந்ததுலிர்ந்து மூணு நாள் கருமாதி சொல்லுவாங்க அன்னைக்கெல்லா வந்து நாங்க வந்து நான்வெஜ்ஜு பண்ண மாட்டோ அது விருந்தொல்லா ப போட மாட்டோ அதுலிர்ந்து பதனாறாவத் நாளுக் தா பண்ணுவாங்க
ஆனா அன்னைக்கே பண்ணனு சில பேரு சண்ட பண்ணியே ஆகணுன்ட்டு ஆனா அது பண்ணு ஆனா அது பண்ணக் கூடாதுங்கன் நெறைய பேர் சொல்றாங்க ஆனா அது சொல்லியு அவங் கேட்க மாட்டாங்க ஒடனே அதனால அது ஒரு சில அது ஒரு சில அக்கா தங்கச்சிக அதேய வந்துட்டு அது ப பிரச்சனை மாரி பண்ணி முடியாது அவுங்ளுக்கே தெரியு பண்ணக்கூடாதுங்கறது ஆனா ஏ வந்து இதுல வந்து அப்டி பண்ணாங்கன்ட்டு அத்னாலா ரொம்ப வெறுத்து போய்ட்ச்சு என்னல்லா இப்டி இருக்காங்க இந்த இது நம்ம இந்த மாரி எடத்துல வந்து இப்டி பண்ணிட்டாங்க ரொம்ப சங்கடமா தா இருன்ச்சுங்க
எல்லாமே அப்டிதாங்க ஒரு ஏதாச்சு ஒரு கஷ்டோ போது மட்டுந்தாமே தெரியு யார் யார் என்ன பண்ணிருக்கா யார்ல்லா வருவா கூட வருவா கடைசி வர நாங்களா இந்த இது அ இது எங்க அம்மா அட்மிட் பண்ண அப்றதா தெரியு எல்லாமே மூணு வேல சாப்பாடு எல்லாமே ட்ரெஸ் எவ்ளோ இது இருக்குன் சொல்லுங்க ஜனவரி டென்னு படுத்தாங்க இப்பந்தா கொஞ்சோ ரெக்கவர் ஆயிருக்காங்க ஹெல்த் இஷ்யூ வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கூட யாருமே கெடையாது எல்லாமே நம்ம தா பாத்துக்கண்ணு அப்டிங்கும்போது கஷ்டோ கூட வந்து இருந்து யாராச்சுயு கூட ஒரு லேடிஸ் இருந்தா அது ஒரு மார்ருக்கு ஒரு ஜென்ஸ் இருந்தா அது வேற மாரி ஆ ஜென்ஸ்சு ஜென்ஸ்சு பாத்துக்லா ஒரு ஃபீமேல வந்து பாக்றது வந்து கஷ்டோந்தா அப்றம்போது புரிஞ்சுகிட்ட கூட இவங்க யா எல்லாருமே அப்டிதா சுயநலம் புடிச்சவங்கதா இப்ப அவங்களுக்கு கொஞ்சமா பண்ணிருக்கோ எல்லாமே பண்ணிருக்கோ இப்போ வீட்டுக் வந்துட்டு போனாலு சேரி எல்லாமே சேரி ஒரு நல்லதா எல்லாமே பண்ணிருக்கோ அவ்வளதா ஃபேமிலினாலே அப்டிதாங்க என்னத்த யாரயு எதுவு சொல்லவு முடியாது எல்லா லைஃப்லயு எல்லா வழ்க்கைலயு இருக்கறதுதான என்னங்க
கண்டிப்பா சேரிங்க சேரிங்க ஒங்க கூட பேசுது ரொம்ப நன்றி ரொம்ப நல்லாந்துச்சு நா திருப்பி ஒங்களுக்கு கால் பண்ற ஓகேங்களா
ஆ ஓகேங்க கால் பண்ணுங்க அப்பறோ பண்ணுங்க ஆ பேசலா